ஆனா ரிங் போற சத்தமே
ஆ ரிங் போற சவுண்டு கே எனக் கு கால் வருதுல்ல எனக்கு இந்த வாடஸ்அப் கால் தா வருது
ஆ கேக்கமாட் டிங்க பக்கத்து வீட்டுக்காரெங்க
ம் ம்
அதுக்குள்ள ஒனக் கால் பண்றக்குள்ள அவிங்க வன்ட்டாய்ங்க
ஆ
நம்மள எங்க விட்றாய்ங்க
அது இருக்கு அது இருக்கு இன்ன நாலஞ்சு நாளுக்குள்ள முடி க்கனுன் போட்ருக்கேங்கப்பா
எத்தன கால் பேசனு நாலு அஞ்சு நாள்ருக்குல்ல
மேம் போட்ருக்கேங்கன் சொல்றே
ஆ டெய்லி கணக் கு பண்ணி பத்து பத்து நிம்ச கணக் பண்ணி பேசிக்கிற
ம் டெய்லிம் பேசுறே
ஆ
பேசு பேசு
அதா ஓ நம்பர்ருக்குல்ல நாம ரெண்டு மண் நேரம்லா அசால்டா பேசுவோ ஆ ஃபோன் சூடாகுற வரைக்கெல்லா நம்ம பேசலயாடி ஆ அது மாரி பத்து பத்து நிமிச ஆமா பே சிக்கிட்ருக்கல கட்டாயிருச்சு பார் அதுவே பன்னண்டு நிமி சானோன ம் இவிங்களா அந்த ஆ ப்ப வுட்டு நம்ள வெளியேத்துவர‌ நம்மளா
நம்மளு‌ விடவே மாட்ட ஆமா ம்
அப்ற வேற எதாது கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டா சொல்லு
என்னத்த இன்ட்ரஸ்ட்டா சொ
ஏ டாப்பிக் அதா டாப்பிக் என்னடி சொல்ருந்தாய்ங்க மூணு போட்ருந்தாய்ங்கல உணவு இன்னோன்னு என்னடி
அதா திருவிழான் சொன்னாங்கல திருவிழாவதா பேசுனோல்ல அதா இந்த உணவு திருவிழா பண்டிகை
பண்டிகை ஆ பெஸ்டிவல்தா பேசனும்ல இங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த ரெட்டிய ஒட்டியில எங்க வீட்டுக்கார வழி ஊர்ல நமக்கு மா மதுரையில அங்க எல்லா பாத்தீனா வேற மாரி சாமி கும்பறது இவிங்க என்ன பண்ணுவாங்க ஏ மொதல் நாள் போய் நைட்டு போய் நீ சொன்ன மாதிரி தா நைட்டு போய் சாமிய மண் சிலையில பண்ணி வச்சுக்குவாங்க கோயில இருக்கிறது வெறுப் பெட்டி மட்டும்தா இருக்கு அந்த பெட்டிய ஒரு ஆள் தூக்கிட்டு போயிட்டு மிட் நைட்ல போயி அங்கப் போய் சாமிக்கு போய் அலங்காரம் எல்லா பண்ணி அந்த சாமி சிலையை வந்து தூக்கிட்டு வந்து ஆத்துல வச்சி அதுக்கு நகை எல்லா ஜோடிச்சு அங்க ஒரு சக்தி கெடாவை வெட்டி சாமிய தூக்கிட்டு வந்து ஊர்ல வைப்பாங்க காலையில அதிகாலையில அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க பொம்பளைங் இங்கெல்லா மாவிளக்கு எடுத்துட்டு கும்மிய எல்லா அடிச்சிட்டு அதுக்கு அப்புறோ அந்த பொங்கல் வைக்கிறது கெடா வெட்றது சேவல் அறுக் இருக்கது அதெல்லா பண்ணிட்டு வழக்க போல சாயந்தரம் ஆடல் பாடல் வச்சு கும்மிய எல்லா அடிக்கிறது அப்புறோ திருப்பி அதுக் கடுத்த நாளு சாயந்தரம் தீச்சட்டி எக்கிறவங்க பால்குடோ எடுக்கிறவங்க எல்லா அவ அவங்க நேத்திக்க கடன் செலுத்துவாங்க திருப்பி அதுக்கு அடுத்த நாள் தேர்ட்டேண்டு போய் அதே மாரியே சாயந்திரம் முலைப்பறையில எடுத்து போய் எல்லா போய் அந்த ஆத்துல போய் சாமிய போய் கரைச்சிருவாங்க
ம்
எங்க இப்ப எல்லா இந்த பிள்ளைங்க எல்லா எங்க முளைப்பாரி நாலா இந்த தடவை ம முளைப்பாரியே போடல
அதுவே யாரும் தூக்க போறா இந்த இங்க இந்த சைடு எங்க பிடி தெரியுமா எங்க ஊர்ல இவங்க ஊர்ல எப்பிடி தெரியுமா? அஞ்சூரு முத் தாலம்மன்னு வ ப்பாய்ங்க அஞ்சூரு முத்தாலம்மன் ஆமா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ அது அஞ்சு ஊரு சாமி அது வந்து ன்னு அக்கா தங்கச்சின் சொல்லுவாங்க ஆ அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அக்கா தங்க ச்சி வந்து இந்த ஊர்தானா உசலம்பட்டிதா ஃபஸ்ட்டு அக்காவா அவங்க தா வந்து என்னா பண்ணுவாங்களா அது அது வந்து சாமி அதே மாரிதா செய்வாங்களா ஒவ்வொரு ஊர்லயு சாமி வந்து செய்வாங்களா ஆமா செஞ்சு அழகா செஞ்சு ஆ புளி சாதோ கட் டிட்டு போவாங்களா
சாமிக்கா?
ஏஹா இவுங்க அந்த சாமிதா புளி சாதோ கட்டிட்டு போகுமா அவங்க தங்கச்சிங்கள பாக்க
ஓஹோ ஆ
பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்க தங்கச்சிங்கள பாக்க அந்த தோட்டத்து பக்கோ போவாங்களா போயிட்டு இவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க அங்க வேற ஊர்ல இருந்து வருவாங்க
செரி
வந்து இவங்கள சுத்தி வந்து நிப்பாங்க.
ம்
இவங்க ரெண்டு பேத்து இன்னொருத்தவங்க வேற ஊர்ல இருந்து வருவாங்க அவங்க எல்லா மொத்தமா இவங்கள சு அக்காவ சுத்தி இப்டி மொத்த மொத்தமா இப்டி ஒவ்வொருத்தவங்களா வந்து மொத்த மொத்தமா சுத்தி சுத் சுத்தி வந்து நிப்பாங்க
ஆ
அஞ்சி பேரு ஒரே எடத்துல நிப்பாங்க அழகா
சரி
ரு அத்தன அந்த தோட்டம் காட்டுக்குள்ள தா அத வந்து சாமி வந்து சேரும்
செரி
ஒரு வ ஆள் கூட வந்து போட்டோ எடுக்க மாட்டாங்க அத
ஏன்
போட்ட எடுக்கக் கூடாதா ரூல்ஸ்ஸா அந்த மாரி போட்டோ யாராவது எடுத்து ட்டாருனா அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்களா அவுங்க
அய்யோ இது என்ன அந்த முண்டாசுபட்டி படத்துல இருக்க மாரி இருக்
ஏ அப்டி தாண்டி சொல்லுவாங்க எங்க மாமியார்லாம் அப்டி தாண்டி சொல்லுவாங்க ஆனா அதுவும் ஒன்னு அந்த ஊரு கட்டுப்பாடு அது மூ அஞ்சி ஊருமே அஞ் சி ஊருனு இல்ல பக்கத்துல பட்டி தொட்டி எல்லா ஊர்ல இருந்தும் அவ்ளோ
செரி அப்ப எல்லாம் வந்து போட்டோ பெசிலிட்டிஸ் இருக்காது யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனா இப்போ அப்டி இல்லயே
வரிம் போன வருஷ வரையும் எடுத்தது கெடையாது யார் போன வருஷம் வரையும் எடுத்தது கெடையாது ஏன் நா போன வருஷம் எல்லாத்தையும் கூட்டிட்டு கூட்டிட்டு போயிருந்தேன்லடி பிள் பிள்ளைகள எல்லாத்தியும்
ஆமா சொன்ன ஆ
து இழுத்துட்டு போனேன் இல்ல
ஆமா ஆமா
ஒருத்து ஆ ஒருத்தரு கூட போட்டோ எடுக்க மாட் டாங்க ஒரு கையில கூட ஃபோனு ஆ ஒரு பயம் தாண் டி ஒருத்து ஒரு ஆள் கூட வந்து அந்த எடத்துல வந்து போட்டோவோ யாருமே எடுக்க மாட்டாங்க அதே மாரி அந்த நேரத்துல வந்து யாருமே எந்த ஊருக்காரவங்களு சண்ட சச்சரவு எதுமே இருக்காது அதா சா ஒண்ணு கூடி அந்த தோட்டத்துக்குள்ள தா கோயில் இருக்கு அந்த கோயில வந்து சேர்ற வரயு எந்த சண்டயோ விதுவோ எதுவு இருக்காதா அ அப்டி யாராவது மீறி பண்ணா அ அந்த ஊறவே ஒதுக்கி வச்சருவாங்களா அந்த ஊர உட்டு கு குடும்பத்தவே ஆ வரக்கூடாது சொல்லிட்டு அப்ப அஞ்சு சாமிகளு மொத் தமா கோயில வந்து வெளில வந்து உட்காருவாங்க அந்த கோயில வந்து உட் காந்த பின்னால தா அபிஷேகோ தீச்சட்டி எடுப்பாங்க அது
ஆ ஆ
தீச்சட்டி எடுக்கறது அபிஷேக பண்றது எல்லாமே அந்த நைட்டு எல்லா யார் யார் நேத்தி கடனோ எல்லாருமே பண்ணி க்கிருவாங்க அங்க
ம்
பண்ணி ட்டு அதுக்கப்றோ அவளதா எல்லா கூட்டமு கலஞ்சு போயிறோ சாமிய பாத்துட்டு காலையில அதிகாலைல தா அந்த அஞ்சு பேரு ஆ கிளம் பிருவாங்க அஞ்சு பேரயு தூக்கிட்டு கரெக்டா எங்க வீட்டு வாச முன்னாடிதா வேட்டு வெடிப்பாங்களா
ம் ம்
ஒரே ஒரு வேட்டு வெடிதா அந்த ஒ ஆமா ஒரே ஒரு வேட்டு வெடி தம்முன்னு ஒரு வெடி வெடிச்சு தோ உடனேய அத தாண்டிட்டு ம அஞ்சு பெரும் கிளம்பி போறவங்க தா அப்படியே கரைச்சிடுவாங்களா அவ்வளோதா ஆனா சொல்லுவாங்க ஆ சொல்லுவாங்க டி ஒரு ஒரு ஆள் கூட போட்டோ எடுக்க மாட்டறாங்கடி அத நானும் பாத்துட்டே நானும் மூனு வருஷம் வொர்க் பண்ணும்போது போயிருக்கே மூனு வருஷத்ல ஒரு தடவ கூட வந்து அந்த மாரி யாருமே போட்டோஸ் செல்ல வச்சு போட்ட எடுக்கறதே கெடயாது பயோ இந்த மாரி போட்டோ எடுத்தாங்கன்னா இருக்கு இருக்க மாட்டாங்க ஆ ஏதாவது ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏ மாமியாரே சொல்றாங்கல்ல போன தடவ ஒரு தடவ யாரோ போட்டோ எடுத்துட்டு அவ இல்ல எறந்து போயிட்டு ஆக்சிடென்ட்ல எறந்து போயிட்டா அப் இப்டி
உண்மதானா
அப்டிதா சொன்னாங்க அவுங்க ஏன்ட்ட
போட்டோ எடுத்தா நம்ம மெமரி்ஸ்காக எடுக்குறோ உண்மையிலேவா சாமி அப்டி பழி வாங்கு
அப்டி எல்லா சொல்றேல்ல பழி வாங்குமா என்னன தெரியல அப்டினு சொல்றாங்க ஆனா அப்டி நீ சொல்றேல்ல எங்க நாங்க வந்து இந்த கோயிலுக்கு போயிருந்தோ குபேரன் லட்சுமி குபேரன் கோயிலுக்கு போயிருந்தோ
உம்
லெட்சுமி குபேரன் கோயிலுக்கு போகும்போது அங்க
எந்த ஊர்ல
ஏ எந்த ஊருந்தெர்ல அந்த வரிசியா அந்த சைடு போனோண்டி சிவகங்கை பக்கோ இந்தமாரி அந்த வரிசியா கோயில் இருக்கும் பாரு பைரவர் கோயிலு அதுக்கப்புறோ பிள்ளையார்பட்டி கோவிலு
ம்
திருக்கோஷ்டியூரு
ஆமா
க்கல் அதுக்கப்றொ முருகன் கோயில் ஒன்னு இருக்கும்ல மல மேல அந்த சைடே இப்டி வரிசையா போகும்மோ து அந்த வழில வந்து சொன்னாங்க ஒ இந்த மாரி‌ குபேர லெக்ஷ் மி குபேரன் கோயில்லு அந்த குபேரனுக்கு வந்து இங்கதா கோயில்ருக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்க சரி நாங்க போகலாம் போயிருந்தொமா அப்போ வந்து அந்த வெ குபேரன வந்து ஃபோட்டோ எடுத்தோ நானு எங்க அண்ணனு அப்ப ஃபோட்டோ எடு க்கும்மோது அந்த பூசாரி சொன்னாரு நீங்க என்னதா ஃபோட்டோ எடுத்தாலு நீங்க அடுத்த தடவ வரம்மோந்த ஃபோட்டோ வந்து உங்க செல்லுல இருக்காது கொஞ்ச நாளைக் தா இருக்கு அதுக்கு மேல இருக்காது அப்டின்னாரு
ஏ?
அப்பிடிதா சொன்னாருடி ஏ எதுக்குல்லா நாங்க கேக்கல நீங்க எடுங்க எடுக்க கூ டாது எடுக்க எடுங்க ஆனா உங்களுக்கு அது வந்து நெலச்சு நிக்காது உங்க ஃபோட்டோல அப்டின்னாரு
ம்
ஏ செல்லுல எனக்குலா அந்த ஃபோட்டோ எங்கனே தெர் இல்ல காணமே காணோ
அப்ப பாத்தீங்களா எடுத்தப்ப இருந்ச்சா?
தப்ப இருந்துச்சுடி போனப்ப எடுத்து ஆனா அந்த அங்க போய் இந்த ஊஞ்சல்லேலா இருந்த ஊஞ்சலு ராட்டன மாரிலா இருந்துச்சு அதுலல்லா பிள்ளைகள வச்சு விளாயாண்டது அந்த அந்த போட்டோல்லா இருக் கு அந்த பேட்டல்ல இருக்கு ஊஞ்சல்லல விளையாண்டது பக்கத்து வீட்ல பிள்ளையல கூட்டிட்டு போயிருந்தோம் அந்த அந்தப் பிள்ளைங்கள வச்சு பாப்பா எடுத்துது எல்லா போட்டாவும் இருக்குது பைரவர் கோயில்லப்பா அ சாமி மட்டு இல்ல பைரவர் கோயில்ல இது பாப்பா அந்த யானைல உக்காந்த மாதிலா எடுத்திருக்கோம் அது இருக் கிது அந்த அந்த போட்டோ இருக்குது
ஓ
அந்த போட்டோ இப்ப வரயு வச்சிருக்கே நானு பாப் பா வச்சிருக்க போட்டோ அதுக்கப்றோ அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு பிள்ளையார் பட் டி பிள்ளையார் பட்டி கோயில் மு முன்னாடி பாப்பாவ நிக்க வச்சு அந்த போட்டோல்லா இருக்கு சாமிய வந்து உ உள்ள அந்த அந்த குபேரன் சாமி எடுத்த போட்டோ இல்ல
ஓஹோ
நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் போயிருந்தோம் நாங்க அடுத் போனப்ப எங்க அண்ண சொல்லிச்சு அங்க நீங்க சொன்னீங்க ஆ என்னப்பா ஆ ஆ அவர் அவுரு பூஸ் சரி இருந்தார்ல அங்க தான இருந்தாரு எங்க அண்ணா அவர்ட சொல்லுச்சு நீங்க எடுக்கு எடு கு எடுத்தா இருக்காதுன் சொன்னீங்கயா எங்கக்கு அதா இல்ல எங்கள்ட அப்டின் சொல்லி சொல்லிச்சு அவர்ட
அவுர் என்ன சொன்னாரு
அத நா சொன்னேன்ல்லையா எடுக்க மாட்டாங்க நீங்க எடுத்தீங்க ஆசப்பட்டு எடுத்தீங்க எடுத்தாலு அது இருக்காது இரு க்க மாட்டாங்க அப்டின்னு சொல்லி
ஆ குபேர ஒரு எடத்துல இருக்க மாட்டாரு போல உ தாவி தாவி ஓட்டிட்டு வரு அப்டித்தா இப்போ வரைக்கு படம் காட்டிட்டு இருக்காரு எங்க தங்குறாரு கையில ஆ உ வரு வர்ற மாரி வரு எந்த பக்கோ தெச
உண்ம அதுதாண்டி வர்ற மாரி வருது எங்குட்டு போதுனே தெரியமாட் ட்டுது உ இந்த போனே ஒரு நாலுக்காய் வாங்கினே இரநூறு ரூவா ஆயிருச்சு போயி அது வெறு கால் கால் கால் கிலோ கால் கிலோ தா வாங்கினே அது வெங்காய தக்காளியில வெங்காயோ தக்காளி காலையிலே காலையிலேதக்காளி வாங்ட்டுவர சொல்லிட்டே
உ தக்காளிலா அம்ப ரூவா
கால்ல ரெண்டு கிலோ வாங்கிட்டுவந்துருந்த இந்தங்க வண்டியில வச்சிருப்பாங்களல்ல தக்காளி அதுல வாங்கிட்டு வந்துருப்பாரு போல
உ ரெண்டே கால் கிலோ நூர்
அ அதா வண்டில வச்சிருப்பாங்க போல வண்டில தா வாங்கிட் ட்டந்துருக்காரு நறையா தக்காளி கடந்துச்சு நீ தக் தக்காளில தக்காளி சாத தக்காளி சோ சாதோன் கிட்டு இருப்பாங்க
ஆ மா
குடுத்துட்டு ஓயிட்டுசுனாலேஸ் ஸ்கூலுக் போணு ஒரு நாலஞ்சு காய வாங்கி வரலாம்னு போனே
உ கீர நறைய சேர்த்துக்கடி
என்னப்ல கீரதாப்ல காலைலயே கேட்டு விட்டே கீர வாங்காம வந்திருக்கு டாரு நானு நறையா சொல் கீர கீரன்னு
நம்ம மரத்துல இருக்கும்ல முருங்க
கீர இருக்குல்ல மத்த கடயிற கீர மத்தத நானு ஜூஸ குடுக்குறேன்டி காலேல சங்குப்பூ சங்குப்பூ பூ ஜூஸு
உம்
சங்குப்பூ பூ ரெண்டு நாளைக்கு ஹைபிஸ்கஸ் ஏவ்ள அது நல்லது இல்லவ்ள சங்குப்பூ உனக்கு இதெல்லா ஹைபிஸ்கஸு சங்குப்பூ போட நல்லதுல்ல நா காலேல நானு தாம்ள குடிக்குறே அது ரொம்ப நல்லது து பிரைனுக்கு பிரைன் ரெஃப்ரெஷ் தானா சங்கு பூ டெய்லி இந்த அவுங்க வீட் ந்து கொண்டு வர சொல்லிருக்கே ஒரு பைய வீட் ட்ல இருந்து அ டெய்லி அவுங்க வீட்ல பூத்து சும்மா கீழ தா போகுதா
ஆ
வர்றயானு போன் பண்ணி சொன்னே எனக்கு மரியாதையா டெய்லி கொண்டு வந்துரு எனக்கு அப்டின்ட்டு வெத வாங்கி வச்சு என்ன நட்டு வக்கல
எனக்கு பின்னாடி இருக்கும் போல போய் பாக்கணு
பிள்ளேகளுக்கு டெய்லி அத குடுத்தோ காலேல குடுத்தோ அப்டின்னா மொத எடுத்தோனே பிரைன் ரெஃப்ரெஸ்ன அது ஆ ஆ சங்குப்
உம்
நல்லா போட்டோனே நல்ல
இத என்ன செய்வ? அதா வ அதென்னது ஹைபிஸ்கஸ் என்ன பண்ணுவ? அதையு அதுகூடயே போட்டு கொதிக்க விட்ருவியா?